ப்ரோ என்ன பண்றீங்க ப்ரோ நல்லா இருக்க ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க ப்ரோ
ஓ சேரி சேரி ப்ரோ
ம் சாப்ட்ட ப்ரோ நீங்க சாப்டீங்ளா ப்ரோ
ஆ சாப்ட்ட ப்ரோ ஆ வீட்ல எல்லா என்ன பண்றாங்க
எல்லா நல்லா இருக்காங்க ப்ரோ எல்லாரு தூங்குறாங்க நீங்க வீட்ல என்ன பண்றாங்க ப்ரோ
இங்கெ எல்லா ஊருக்கு போயிர்க்காங்க ப்ரோ நா மட்டுந்தா இன்னைக்கு
ஆ ஓகே ப்ரோ இப்ப என்ன டாபிக் ப்ரோ பேசலா
ஆ என்ன ப்ரோ பேசலாம் ம் ம்ம் எதாவ்து பிஸ்னஸ் ஐடியா இருந்தா சொல்லுங்க ப்ரோ
ஓகே ப்ரோ பிஸ்னஸ் ஐடியாவா ப்ரோ இருக்கு ப்ரோ சேரி சொல்றே ப்ரோ
ஆ அதா பிஸ்னஸ் தா பண்லான்ற ஐடியா இருக்கு ஏனா இப்ப போயிட்ருக்க ஒர்க்கு வந்து அவ்ளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுவு புடிக்கவு இல்ல
ம்ம் உங்களுக்கு எதனா இருந்தா சொல்லுங்க ப்ரோ நானா சொல்றே ப்ரோ எனக்கு எனக்கு வந்து இது ப்யூட்டிஷன் எதுனா அது மாரி ட்ரை பண்ணு அவ்ளதா ப்ரோ
என்னது ப்ரோ
பியூட்டிஷியன் நா அது மாரி ட்ரைப்
ஓ சேரி சேரிங்க ப்ரோ ஆ உங்களுக்கு அந்த ஐடியா
ஆமா ப்ரோ
அதா ப்ரோ எனக்கு என்னெனா கவ்ஃபார்ம் அந்த இதுலதா ப்ரோ எதா பண்லான்ருக்கு
எனக்கே அதுதா ப்ரோ எனக்கு அது ஆச இருக்கு ப்ரோ ஆனா இருந்தாலு நம்பளுக்கு வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனு இததா அட்ரேக்ஷனா இருக்கு அப்டின் சொல்ட்டு ஒரு ஃபீல் ப்ரோ ஆனா இருந்தாலு எனுக்கு புடிச்சது பாத்தா நீங் சொல்றது தா ப்ரோ ஏனா நெறைய பாக்கறே வீடியோஸ்லா அல்லா கொஞ்ச நல்லா இருக்கலாமே இருக்கு இப்ப பாத்தனா இந்த பண்ணி கூட வளக்குறாங்க வெள்ள பண்ணி அதுல கூட நல்ல பிஸ்னஸ் ப்ரோ ஆனா பாக்கறதுக்கு தா நம்ப எல்லா சொல்ற ஏய் பன்னி வளக்கறாம்பா அப்டின் சொல்றாங்க ஆனா பா செம்ம வருமானோ ப்ரோ அதுல எப்டியோ பாத்தனா ஒரு
கே எப்டி ப்ரோ அது எப்டி ப்ரோ அ கறியா விக்கிறாங்களா இல்ல எப்டி ப்ரோ பண்றாங்க
அது எல்லாமே கறிதா ப்ரோ ஓட்டலுக்கு போய்டு ப்ரோ
ஹோட்டல் தம் போது ஆனா இங் இந்த சைட்ல அதிகமா யாரு சாப்பற மாரி தெர்ல ப்ரோ அது
பெரிய பெரிய ஹோட்டல்க்கு போய்டு ரெஸ்டனம் ஆமா ஆமா ஆமா ப்ரோ ஃபாரின் போய்டு ப்ரோ
ஓ செரி செரி ப்ரோ ஏனா இந்த சைட்ல எல்லாமே முஸ்லீம்ஸ்லா தொடக் கூட மாட்
ஆம் மா மோஸ்ட்லி யாருமே சாப்ட மாட்டாங்க ப்ரோ மோஸ்ட்லி அது அவாய்ட் தா பன்றா இந்த தம்நா தமிழ்நாட்ல ரொம்ப கஷ்டோ
ஆனா தமிழ்நாட்ல பாத்தீங்னா அதை பா பாக்குமோது இதெல்லா யாரா நம்ம போய் பண்ண போறா இதெல்லா இதெல்லா ஆகர காரியமா இதெல்லா யாரு வாங்க போற அப்டின்னு ஒரு மைண்ட்
இப்ப பாத்தனா ஆ இப்ப பாத்தீனா ஆமா ப்ரோ இப்ப பாத்தீங்கனா இப்ப நீங்க சொன்னிங்கல்ல இதுல ப இதுல பாத்தீனா என்ன இது பாத்தனா ஒரு எடோ ஒரு ஒரு பத்து சென்ட்டு எடத்துல பாத்தனா ஒரு இருவது சென்ட்டு கூட எடத்துல எடுத்துட்டு ஒரு ஷட்ரு மேரி போட்டர்னு ப்ரோ இதுக்கு
சேரி செரிங்க ப்ரோ
இப்ப பண் எ ஷட்ரு போட்டோனா பிக் வந்து ஒரு ஷட்ரு போட்டுட்டு அது பிக் பா அதுனா ரொம்ப வெயிலயே இருக்கூடாது வெள்ள பண்ணில்லா பாத்தனா ஏனா அதுவு அதுவு கொஞ் ச எ பண்ணிலியே பாத்தனா ரெண்டு விதமா இருக்கு அது காட்டு பண்ணிருக்கு அது இன்னொன்னு பிளாக்ல ஒன்னோனு இருக்கா இதுவு ஒரு போ இப்ப இத பாத்தனா நம்ப நம்ப வச்சிருக்க நம்ப எ எ அதுக்குனு ஒரு வீடு மேர் ரெடி பண்ணிர்னு சட்ரு போட்டு
சேரி சேரிங் ப்ரோ
இப்ப நா வீடியால பாத்து ஒருத்தர் சொன்னதுனால சொல்ற ப்ரோ இப்ப அந்த ஷட்ரு போட்டு வச்ட்டனா இது நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கு ப்ரோ நல்லா கொஞ்சோ அது ஒரு ஐடியா கெடைக்கு ப்ரோ நம்புளுக்கு
ஆமா ப்ரோ இப்ப பிஸ்னஸ் தா ப்ரோ பிஸ்னஸ்னா இப்ப இப்ப எனக்லா பாத்தீங்கனா என்ன பிஸ்னஸ் பண்றதுன் தெரியாம முழிச்சிட் தா ப்ரோ இருக்க இப்பதா ஒரு ரீசன்டா வீடியோஸ்லா அதிகமா பாக்கக்க ஆரம்பிச்ச மாரி தா செரி கவ் ஃபாமாவது பண்ணலா அதுலயாவது நமக் லாபோ அதிகமா வரு அப்டிங்கிற மாரி அ கவ் ஃபாம்ல நம்ம எடுத்துக் கிட்டம்னா லாஸ் அதிகமா போகாது ப்ரோ ஆ இலாசு இருக்
ப்ரோ நீங்க சொல்றத விட நா இப்ப சொன்னது பிக்ல பாத்தனா பைசா எல்லாமே இன்ச் பர் டே ரொம்ப கம்மி பைசா பைசா செலவே பண்ண தேவல பாருனா ஒரு பண் ஃபஸ்ட் பாத்தனா அஞ்சு பண்ணி வாங்கறீங்க
செரிங் ப்ரோ
அஞ்சு பண்ணி இப்ப பாத்தனா அது ஆக்சுலா அத எப்டி சொல்றது லேடிஸு அந்த ஜெஸ்சு நீங்க வாங்குறீங்கன்னு வச்சீங்க இதுல இதுல மூணாத்துல அதுல ஆமா இ இப்ப பாத்தங்கன்னா நாலு வாங்கினா ஒரு ஜென்ஸ் கூட வாங்கினா ஓகே ப்ரோ அது இது பண்ணிக்கலா பீடு இது பண்ணிலா ப்ரோ இப்ப பா வாங்கிட்டு அதுக்கு ஸ் ரெடி பண்ணிட்டு இப்ப தீவின மட்டு பாத்தன வச்சுக்க வீட்ல என்ன போட்டாலு சாப்டுவா பன்னி
ஆமாம் ப்ரோ அதுதா என்ன போட்டாலுமே சாப்டுது அது
இப்ப பனா இப்ப எதுனா ஓட்டல்ல இருந்து நம்ம எதனா ஓட்டல்ல இது பக்கத்துல எதனா இருக்கே அப்டின்னா கூட அங்க ஒரு எதனா ஒரு ட்ம்ரமு மாறி ஒரு சின்ன டிரம்மு குடுத்துருந்தீங்க அது ட்ரம்பள எதுனா வேஸ்டேஜ் போட்டு வச்சிருப்பா அது எதுனது குடுத்து அத போ குடுத்துன்னு வச்சக்கங்களே இல்ல ரெகுலரா நம்போ பக்கத்துல சிட்டி ஒரு நாலு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டரு சிட்டியா அதா எப்பனா காயில போறோமா எடுத்துக்கணு சாயந்திர போனுமா ட்ரம் ஒரு நால ட்ரம் வச்சுன்னா ஒரு ஒரு வண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணு ப்ரோ ரெகுலரா நம்ம எடுத்துணு அந்த தீவன தீவனுக்கு வந்து குடுக்கணு ப்ரோ அவளதா அதே மாரி நம்ம வந்து ஒரு ப்ரன்ஸ் கன்னு வந்து ரெடி பண்ணிவஞ்சின்னு ப்ரோ கண்ணுன்னா அந்த டுபாயல ப்ரோ அந்த நம்ம வாஷ் பண்றதுக்கு மட்டு அதுக்கு இப்ப கம்பல்சரி ஆ வீக்லி டூ டைம்னா வாஷ் பண்ணி அந்த ஏரியா கொஞ்ச நீட்டா வச்சிக்கனு ப்ரோ ஏரியா அதனால அதுக்கு நோய் தொற்றுவரு போ கண்டினியூஸா நா பாக்கும்போது பாத்தீங்கனா பா பண்ணி பாத்தோனா மு மூணு மாசத்துலயே அது இது இது ஆயிடு ப்ரோ ஆமா ஆமா ப்ரோ மூணு மாச ப்ரோ இப்ப அத பாக்கதா ஒரு குட்டிலா போடாது ப்ரோ ஸ்ட்ரைட்டா போட்டனா நாலு பத்து குட்டி தா ப்ரோ பத்து குட்டிக்கு கீழதா ப்ரோ
சரி சரிம்பளோ இப்ப நீ இப்ப நம்ம உள்ள லோக்கல்குள்ள வாங்கறக்கு ஆள் இருக்காங்களாப்பா இது
ப்ரோ இப்ப வந்து இப் இப்போ வந்து நம்ம அத வாங்கிட்டோனு வச்சுக்க அத வாங்கறதல நம்ம கெட்னா அங்க வந்து நம்ம லிங்க் கெடைக்கு அங்கதா அவ்வளதா சைனு பண்ணி குடுங்க அவ்வளதா
ஆ கரெக்ட் ஆனா ப்ரோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அவுங்ககிட்டே ஹெல்ப்புனு போய் கேட்டம்னா அவுங்க பிசினஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோனு சொ சொல்லிட்டு நமக்கு வந்து சில பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ரோ
நீங்க சொல்றது ஓகே தா ப்ரோ இருந்தாலு நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்ம ஐடியா நம்ம எடுத்துன்னா நம்ம பக்கா பண்லா இன்னோன்னு ஒன்னு பாத்தன்னா இப்போ ஒரு நாலு பன்னி வாங்கிட்டு அதுல நாலு அஞ்சு பன்னில நாலு பன்னி அதா லேடிஸ்ஸு அதுல லேடிஸ்ல வந்து பாத்தனா ஒரு இயருக்கு பாத்தன்னா ரெண்டு டைம் குட்டி போட்ரு
ரெண்டு டைம் போடுது ஆ சரிங் ப்ரோ
அப்டியே கணக்கு போடுங்க ரெண்டு டைம் கூட வச்சுக்கோங்க அஞ்சு அஞ்சு மாசோ கூட வச்சுங்க இப்ப ஒரு வருஷோ கணக்கு வச்சிக்கோங்க ரெண்டு டைம் குட்டி போடுது அது ய ஒரு பன்னி மட்டு பத்து குட்டினு வச்சு வச்சுக்க ப்ரோ நாப்பது குட்டி ப்ரோ ஆ அந்த நாப் பது குட்டி மறுபடியு பாத்தன்னா மறுபடியு அது ஒரு அது ஆகி கொஞ்சோ இது ஆகுறதுக்கு அது ஒரு இப்ப கணக்கு பண்ணா நாப்பத்தி அஞ்சு அது மாரி வந்துரு ப்ரோ அடுத்த இயருக்கு மறுபடியு போடுவோ அது ஏற்க முன்னே போட்டது வந்து அது குட்டி போடும் ப்ரோ அப்டியே ஒன்னு பத்து நூறு அப்டியே அப்டியே பெருக்கினே போயிடும் ப்ரோ
ப்ரோ இப்ப நீங்க பாத்தீங்கல்ல வீடியோ ஆ அது வந்து எப்டின்னா இப்ப சேல் பண்றதுக்குதா வாங்கிருப்பாங்க ஒன்னு கறியா குடுக்குறக்கு வாங்கிரு பாங்க இப்ப சேல் பண்றதுனா இப்போ ஒரு ஒரு பன்னி எவ்வளோக்கு குடுக்குறாங்கனு எதாவ்து சொன்னாங்ளா ப்ரோ இல்ல
ஆமா ப்ரோ பன்னி ரேட்டு பாத்தனா பத்துருவா கே தா இருக்கு பத்து பதினஞ்சுருபா கே தா ப்ரோ கே ஜி கணக்கு ப்ரோ அதெல்லா இப்ப கே ஆமா இப்போ கே ஜி கணக்கு தா இப்ப நம்மளுக்கு கம்மியா குட்த்தாக்கூட போது ப்ரோ அது அது உருவாக்கி வந்துனே இருக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம தீனி வண்டி தா போட போறோ ஓட்ற வேலயை கெடையாது இத கூட தீனி நம்ம காஸ்ட்லியா வாங்கி போடப் போறது கெடையாது ப்ரோ இப்ப பாத்தா வேஸ்டேஜ் மட்டுந்தா ப்ரோ ஆமா
புரியிது ப்ரோ இப்ப எங்க சைடுல வந்து அந்த மாரி யாரு ய நா இந்த ஊர் சைடுல பாத்தீங்ன்னா யாராது அந்த மாரி பண்றாங்கன்னா அவ்ங்ககிட்ட போயி ஐடியா கேட்டு நம்ம பண்லா இந்த சைடு எல்லா கறி வாங்கிட்டு வந்து வெட்டுறாங்களே தவிர மத்தபடி அதுவு எங்க ஆள் தா ப்ரோ வெட்டுறாங்க ஏனா இந்த சைடு எல்லாமே பீஃப்பு அ இது ஆடு மாடு கோழி இந்த மீன் இந்த மாரிதா போயிட்ருக்கு பன்னி வந்து அதிகமா யாரு இந்சைடு
இல்ல ப்ரோ இங்கே இங்கயு அதேதா ப்ரோ இந்த சைடே கெடையாது ப்ரோ ரேருதா ப்ரோ ஊர்ல பாத் பாத்தன்னா ஒரு ஊர்ல பாத்தன்னா ஒரு ஒரு அம்பது பேர் சாப்டுவாங்க ஒரு இங்க இருக்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரு இருக்கிறாங்கனா ஒரு அம்பது பேர் சாப்டுவாங்க ப்ரோ அவ்ளதா ப்ரோ அம்பது பேரு பாத்தனா சரக்கு சாப்புடுறவங்க அதுமாரிதா ப்ரோ வேற
அ ஆனா நம்ம இந்த பிஸ்னஸ் பண்றோ அப்டின்னாவே வீட்ல வந்து ஃபஸ்ட்டு இப்ப ஒத்துக்குவாங்களான் தெர்ல ஏனா இதெல்லா எவன்டா போய் பண்ணுவா இதெல்லா ப பண்ணாத இதெல்லா ஆகாது அ எங்க வீட்லயே ஏனா சாமிக்கு ஆகாது அது ஆகாது இது ஆகாது
கரட்டு கரட்டு தா ப்ரோ அது உண்மதா ஆமா ப்ரோ
அ அப்படின்ல்லா சொல்லிட்ருக்காங்க அதுதா ஏனா நம்ம ஊர் சைட்ல பாத்தீங்ன்னா திடீர்னு சேல் ஆகுமா ஆகாதா இது வேற யோசிக்க வேண்டியதா இருக்கு ப்ரோ
ம் கரட்டு தா ப்ரோ
ஆ இப்ப எக்ஸ்போர்ட் மட்டுதா இப்ப நம்ம போ
ப்ரோ நம்ப நீ வய்ட்டா நீ ஒரு ப ப பத்து தள்ளிவுடுறனா பத்து இருவது நாப்பது தள்ளி உட்றானா வாங்கி பண்ணு பரோ
இப்ப வந்து ஒன்னு ரெண்டு குடுக்கறது ஒன்னு ரெண் டுனா இங்க யாருன்னா தெரிஞ்சிச்னா வந்து வாய்ங்பாங்க ப்ரோ
அதா ப்ரோ
இப்ப எதன உனக் அர்ஜெண்டா ஒன்னா கூட நீ ஒரு ப்ரோ உங்களுக்கு கைல பைசா நடமாடினே இருக்கு ப்ரோ கைல வெள்ளாடும் ப்ரோ அப்டியே
ப்பா இல்ல நமக்கு எக்ஸ்போர்ட்ல எக்ஸ்போர்ட் பண்றது எதோ காண்டக்ட் கெடச்சி நம்ம டீலர்ல்லா புடிச்சிட்டோ அப்டினா நம்ம பிரச்சனையே இருக்கது ப்ரோ நம்ம வளத்தறோ நம்ம சேல் பண்ணிட்டே இருக்கோ எக்ஸ்போர்ட்க்கு அனுப்பிட்டே இருக்கோ நம்ம கைல காசு இருந்துட்டே இருக்கு அந்த டீலரு இந்த காண்டக்ட்லா நம்ம புடிக்கிற வரை கொஞ்ச கஷ்டந்தா ப்ரோ
இப்ப இல்ல ப்ரோ போ போவ உனக்கு நீ இந்த எடத்துல ப்ஸ்னஸ் பண்றனா எல்லாருக்கு கொஞ்ச ஸ்ப்ரட் ஆயிடு ப்ரோ ஃப்ரட் ஆயிடுச்சுனா இந்த எடத்துல இந்த ஏரியலா இது இருக்கு அப்டின் சொல்ட்டு தெரியும் ப்ரோ லொகேஷன கண்டுபுடுச்சுருவாங்க ப்ரோ ஆமா ப்ரோ ஆமா உன்ன ஆட்டோமேட்டிக்கா தேடி வரு நீயே இந்த இன்ஸ்டால போட்றாங்க எல்லாத்துலையு பாத்தனாலே உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியு ப்ரோ ஓ இந்த எடத்துல இருக்காங்களா அங்க வாங்கிக்லா இங்க போனா அவரு குடுப்பாரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறே அவரு யாருக்கு குடுக்குறாரா நம்ம கேட்டு வாங்கிக்கலா இப்ப கூட ஒரு எடத்துல வந்து பாத்தெனா நானு இங்க ஒரு வான் கோழிய பாத்தன்னா பிஸ்னஸ் பண்றாங்க இங்க ஒரு தோட்டத்துல ஆ ஃப்ரெண்ட்ஸுங்க பாத்தா வான்கோழிய அதே இது மாரி பி பிரியாணி செய்னு க்ரேவி செய்ணு ஆ நல்லா இருக்கு அப்டின் சொல்ட்டு கேக்குறாங்க எத்தன கிலோ கேக்குறாங்க பதிமூணு கிலோ கேக்குறாங்க
பதிமூணு கிலோ ஆ
ஒரு வான்கோழி நீங்க எத்தன கிலோ இருக்குன்றீங்க ஒரு வான்கோழி ஆ ஹா அவ்ளோலா இருக்காது ப்ரோ ஒரு வான்கோழி நீங்க சொல்றது அந்த ஈமக்கோழின்னு வாங்க ப்ரோ அத
ஆ அதுதான் நெனைக்கிறே ஆ
ஆ ஹா வான்கோழின்றது எதுவுமே இருக்கு ப்ரோ கழுத்தெல்லா தொங்கிட்டு இருக்குற மாரி இருக்காது சின்னதா இருக்கும் ப்ரோ மீடியமா கோழிவுட ஒரு அஞ்சு கோழிக் சமம்தா மாரிருக்கு
சேரி சேரி நம்ம ஒரு
பாத்தனா ஒரு ஒரு எப்புடி பாத்தன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோ வரு ப்ரோ
சேரி சேரிங்க ப்ரோ
ஆ அது நல்லாக்கு ப்ரோ பாக்குறதுக்கு முட்டல்லா பாத்தன்னா புள்ளி புள்ளியா இருக்கும் ப்ரோ கொஞ்ச முட்டனா நம்ம வீட்டு முட்ட முட்ட விட ஒரு அஞ்சு ஆறு முட்ட சேந்த மாரி இருக்கு ப்ரோ
சேர் சேரிங்க ப்ரோ
சேரி ப்ரோ பேஸுந்தது ரொம்ப
ஓ ஆ ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ ஆ மீண்டும் சந்திப்போம் ப்ரோ ஓகே